தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் நீங்க நல்லாமா இருக்
உம் நல்லாருக்கோ தோழி வீட்ல இருக்கவங்ளா எப்டி இரு இருக்காங்க
எல்லாரும் நலமா இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மாதா தோழி நீங்க என்ன
ஏ இன்னக்கி எனக்கு இன்னக்கி கொஞ்சோ உடல்நிலை சரி இல்ல அலுவலகத்துக்கு விடுமுறை எடுத்தாச்சு அதனால ஆபீஸ் போகல இன்னைக்கு லீவ் போட்டுட்டே இன்னைக்கு காலேல இருந்து ரெஸ்டு தா
ஓகே ஓகே தோழி நாளக்கி
நாளைக்கி எப்போதும் போல ரெஸ்ட்டு சண்டே
சேரி ஓகே நாளைக்கு என்ன ஸ்பெஷல் நீங்க என்ன செய்வீங்க நாளக்கி
இல்ல எனக்கு ஒடம்பு சரியில்ல எப்போது சிக்கன் எடுப் போ இல்ல மீன் எடுப்போ இப்ப உடம்பு சரியில்லங்குறதுனால எடுக் எடுக்கலாமா என்னனு யோசனையா இருக்கு இதுவரயு இன்னு முடிவு பண்ணல
ஓகே ஓ இப்ப நாங்க என்ன பண்ணுவோ பீஃப் செய்வோ சண்டே ஆனா பீஃப் செஞ்சி டிஃபன் அப்டி செய்வோ அ அப்டி இல்லன்னா ஒரு ஒரு வாட்டி பிரியாணி செய்வோ பிரியாணி செஞ்சு பக்கோடா செய்வோ பீஃப்லயே அது நல்லா இருக்
காலைலே செஞ்சுருவீங்களா
ச-சர்ச்சிக்கு போயிட்டு வந்தா அப்படியே செஞ்சுருவோ
ம்
ஆமா சர்ச்சிக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு வந்துருவோ
சரி
வந்து காயல பத்து மணிக்கு அப்படி சா செய்யதுக்கே பதினோரு மணி அப்படி ஆயிடுல நாங்க சாப்புடதுக்குப்பா ஆமா தோழி பன்னெண்டு மணிே அப்டி ஆயிடோ காயில சாப்பாடு சாப்படுறதுக்கு அவ்ளோ லேட் ஆகு நீங்க எப்பயுமே காயலயே சாப்பிட்றீவீங்களா
இல்ல நாங்க வந்து எங்க வீட்டுல பாதி பேரு சைவோ பாதி பேரு அசைவோ அதனால வந்து ஒவ்வொருத்தவங்களுக் தனித்தனியா செய்யணு எங்க வீட்டுல நா சாப்பிடுவே என்னுடைய பையனுக்கு பழக்கப்படுத்திட்டே என் கணவர் சாப் புடுவாங்க உம் எங்க அப்பா வெளிநாட்டுல கொஞ்ச நாளு வேல பாத்தாங்க ஒரு ஒரும் அஞ்சாறு வருஷோ வேல பாத்தாங்க அனால அங்க உள்ள வழக்க வழக்கத்துக்கு அங்க சாப்புட்டுருவாங்க அவங்களு சாப்புட்டுருவாங்க இப்ப எங்க அம்மா அம் மா எங்க பாட்
ம் அவங்களா வெஜ்ஜா
ஆமா அவங்களுக் வந்து சாம்பார் அது மாதிரி ஏதாவது ரச இல்ல அந் மாதிரி செய்யணு நாங்க எல்லா எங்களுக்கு தனியா நான்வெஜ் செய்யற அத அவங்களுக்கு தனி பாத்திரத்துல செய்யணு எங்களுக்கு தனி இத்துல செய்யணு அது வேல எத்த வேலயாருக்கு
உம்
ஏனா இந்த பாத்திரத்துல செஞ்சா சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க ஆமா உங்க வீட்டுல அதெல்லா இது கிடையாது எல்லாமே செஞ்சிடலா ஒரே பாத்திரத்துல
ஆமா சிஸ்டர் எல்லாருமே சாப்பிடுவாங்க
அது மாரி இருந்தாதா பிரச்சன இல்லயே இங்க வந்து இந்த கரண்டிய இதுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கு யூஸ் பண்ண கூடாது ப்பனு ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் போடுவாங்க அது வந்து நம்ம அவங்க சாப்பிடாம இருக்காங்கன்னா நம்ம அவங்கள இது பண்ண கூடாது இல்ல கட்டாயமாக்க கூடாது அதனால நம்ம அது மாரி அவங் நம்ளயு சாப்ட கூடாதுன்னா அவுங்க நம்மளையு கட்டாயமாக்கல அவுங்களு அ அத அதனால அவங்களோட இதுக்கு வந்து நம்ம மரியாத கொடுக் இது கரேட்டா இருக்குறது நல்ல
உம் உம் ஆமா சிஸ்
அதன அம்மாவுக்கு தனியா ஒரு சாப்பாடு அம்மா பாட்டிக்கு தனியா ஒரு சாப்பாடு எங்களுக்கு ஒரு தனியா சாப்பாடு எப்போதுமே வார வர செஞ்சுருவோ
உம் உம் எப்பயுமே செய்வீங்களா ஓகே
ஏனா நம்ம அல எல்லாருமே வேலைக்கு போயிடுவோ இல்லையா அதனால வாரத்துல ஒரு நாள் அந்த நான்வெஜ்ங்கறதே சாப்பிடலா எனா அன்னைக்தா வீட்ல இருப்போ ஃப்ரீயா ஒக்கார்ந் சாப் ப்புலா காலயில அவசர அவசரமா போறதுனால என்னைக்குமே செய்ய முடியாது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டு மட்டும்தா
உம் உம் அப்புறோ வேற நாங் இல்ல மீன்ல்லா வந் மீன்ல்லா வந்தா சாப் வாங்குவோ சிஸ்டர் இப்போ மீன் த்துன் வரதுல யாருமே
உம்
அதனால இப்ப எப்பயுமே சொல்ற சாம்பாரு அந்த மாரிதா ஆனா சண்டே ஆனா மட் மட்டு்தா எப்டி சொல்றது பீஃப்பு எடுப்போ மத் த டைம்லா வந்து இந்த மாரி சாம்பார் கார குழம்பு அந்த
சரி இப்ப இந்த பீஃப்ன்னு சொல்றீங்கல்ல அது எங்க கெடைக்குது எங்க போய் வாங்கணு
இப்ப கடையில போயிட்டு நீங்க மீன் எல்லாம் எல்லாமே மட்டன்ல்லாம் வாங்குறீங்கள
ஆமா
அங்கே போய் கேட்டாமே தருவாங்க
ஏன்னாப்ப நம்ம ஊருக்கு பக்கத்துல நம்ம எல்லாம் இருக்கு கடைகள் பக்கத்துல நம்ம கேட்டோம்னா அதெல்லாம் இல்லன்னு சொல்றாங்க நான் இதுவரைையும் சாப்பிட்டததுல்லா இல்ல அது மாதிரி எதுவும் விற்பனை பண்ணி நான் பாத்ததே கிடையாது அதனால கேக்குறேன் எனக்கு அத பத்தி தெரியாது சஅந்த அளவுக்கு
எங்க சைடு ஃபுல்லா பீஸ் தான் சிஸ்டர் அவ்ளும் சிக்கனும் மட்டனும் கிடையாது ஃபுல்லா பீஃப் தான்
சரி சரி
ஆமா
எனக்கு அந்தளவுக்கு இந்த ஊர்லயும் அப்படிதான் எல்லாரும் அப்டித யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனா கடைல இருக்கு பீப் பிரியாணி பீப் பகோடா எனு கடைகள்லாம் இருக்கு நான் அத பாத்துருக்கேன் ஆனா அது எங்க விக்க விப்பாங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்து இவுங்கச்சா செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது
ம் ம்
நதன் கேட்டேன்.
ஓகே ஓகே செரி.
பண்றங்களா ல்ல ஹவுஸ்
இல்ல தோழி ஹவுஸ் ஒய்ஃப் தா தோழி.
கொழந்தைகல்லா இருக்காங்களா.
ஆ இல்ல தோழி. அவுர் வேலைக்கு போறாரு.
எங்கயாவது வெளில டூர் அது மாதிரி போயிட்டு வந்தீங்களா ரீ சென்டா எங்கயாவது வெலியில போயிட்
இல்ல தோழி எங்கியுமே போற்தில்ல. கிளைமட் அங்கங்க சேஞ் ஆகுதுல்ல.
ஆமா ஏன்ன எங்கியும் வெல்ல போயிட்டு ந்தா உங்களுக்கும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. ம்.
அந்த அது மட் ட்டு தா தோழி வேற எங்கேயுமே போக மாட்டம் மாலு இந்த மேரி இடத்துக்குல்லாம் போவோ. அவ்வளவா மேக்சிமம் டூருக்குலா எங்கயு போனதில் ல தோழி ப் ப்ப கிளைமேட்டு ஒரு ஒரு எடத்துல ஒரு ஒண்ணொன்னா சேன்ச் ஆயிருக்கு
கண்டிப்பா ஏனா நானே அப்படிதா வந்து நா ஒரு டூர் போகலாம் அப்டி நா முடிவு பண்ற முடிவு பண்ண நாளைக்கே அன்னைக்கு மறுநாள்ல இருந் ஒரே மழ
அ ஓகே ஓகே தோழி
நம்ம என்ன நம்போணுனா நெனச்சம்னா அது நடக்
ஆமாமா இப்ப நம்ப போனு நெனைப்போ
ஆமா
அங்க வேற மேரி இருக்கு க்ளைமேட்டு் அது எப்டினே தெரியாத் இங்க நம்புக் அங்க க்ளைமேட் ஒரு மாரி இருக்கு நம்ம களம்மோது இங்க ஒர் மழ பெய்யு நம்போ இருக்கிற எடத்துல அந்த மரி ஆயிட் இப்ப வெயிலு வெற அடிகுதா அதனால எங்யுமே போகவே புடிக்கில செம்ம வெயிலு அடிக்கிது அத்னால வெளிய வரவே புடிக்க மாட்டிங்கிது
ஆமா வெயில் டைம்ல நம்ப வெளில போக எதுதான கொஞ்சோ அறுகுல எது குளிர் பிரதேசோ அது மாரி இருந்துச்சுனா அந்த எடத்துக்கு நீங்க வேணா போய்ட்டு வரலா
அதுலா இல்ல தோழி ஃபுல்லா வில்லேஜுதா
சரி
வயல் பக்கத்துல போனா ரவ கூலிங்கா இருக்கு ஈவினிங் டைம்ல
ம்
டைம் அதெலா இப்ப வில்லேஜ்ல கூட ஒரு மரங் கூட வெக்க மாட்றாங்கள எல்லாமே பக்கத்து வீடு வந்திச்சு ஆமா பக்கத்துல பக்கத்துல வீடு வந்திச்சு ம் பெரிய பெரிய வீடு கட்டிர்றாங்க வர காத்து கூட வரமாட்டிங்குது அதனால வெளிய போகவே புடிக்கில தோழி உள்ளயே இருக்கத்தா இருக்கு உள்ளயே இருந்தாலு உள்ளயே இருக்றமே அப்டின் தோணுது
கண்டிப்பா
ஆ வெளியல்லா இப்ப போயினுந்தாதா சும்மா அப்டியே ஜாலியா இருக்கும் காத்து வாங்கலா நல்லா வெளியே ஆனா இப்பதா காத்து எந்த காத்துமே வரமாட்டிங்குது எல்லா அங்கங்க வீடு ஏனா இப்ப சந்து சந்துலதா வீடு இருக்கு இப்ப எல்லா எடத்துலயுமே அதனால சுத் தமா காத்தே வரமாட்டேங்குதா அதனால உள்ளயே இருக்கத்தா இருக்கு
நீங்க முடிஞ்சா வெளியவரு அழச்சிட்டு பெயிட்டு வாங்க
இல்ல தோ வெயில் அடிக்குது தோழி செம்ம வெயிலு தோழி இங்களா மழ
இல்லல்ல நீங்கம் குளிரு அந்த வெயிலுக்காக தா சொல்றே ஏன்னா இங்க வெயிலா இருக்குல்ல அது
அஹ் இல்ல தோழி அதா அங்க கேட்டுந்தோ அங்க வந் அங்கெயு வெயிலுன்றாங்க இந்த மாரி டைம்ல
இல்ல இப்பைல்லா மழதா பெய்து எல்லா எடத் த்துலயுமே மழதாம்ப்பா எங்க ஊர்லயே ஒரு வாரமா மழ தா பேஞ்சத் சது
இல்லத் தோ ஆனா நாங்க கேட்டோ போறத்துக்குதா ஆனா அங்க வெயி ல்லுனாங்க அதனால போல தோழி கிளைமேட் அங்யு சேஞ்ச் ஆயிச்சு அப்டின் சொன்னாங்க
உம் இல்ல அது ஜூன் ஜூலை கொஞ்சொ நல்லாருக்கு
அம் ம் உம்
அந்த பிளம்ஸ்ஸு காய்க்கிறதா இருக்கட்டு பேரிக்காய் காய்க்கிறதா இருக்கட்டு அதுமாரி சீசன் லா டைம்ல தா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு பாக்றதுக்கு நல்லா இருக்கு
ஆமா அதனால இப்போ கேட்டோ நம்ப கேக்கல்னா பரவால அவுங்க சொன்னாங்க நாங்க பொய்ட்டு வந்தோ இப்பதா ஆனா வெயிலு தா அடிக்குது அப்டின்றாங்க இப்போ அது ஒருத்தங்க போன்ல பாக்றோ மழ செம மழ பெய்து அப்டின்றாங்க ஒரு ஒரு வ டி கிளைமட் ஒன்னு ஒன்னா சேஞ் சாகுது போல
இல்ல நாங்ளே போகலான்னு நாங்க முடிவு பண்ணி வெச்சிருந்தப்ப இப்ப சரியான மழை அ என்ன பண்றதுனே தெரியல சார் இப் மழ விடட்டும் ஏன்னா குழந்தைய எல்லா அழைச்சிட்டு போறோம் சரி வராது மழ விடட்டும் அப்புறம் போகலாம் அப்டின்னு முடிவு பண்ணிட்டோ இல்ல மந்த் எண்ல போலா அப்டின்னு நென சிட்டு இருக்கு அது குள்ள என்ன சூழ்நில எப்டி மாறுதுனே நம்ம சொல்ல முடில நம்ம ஒன்னு நெனச்சா தெய்வோ ஒன்னு நெனக்கிறதுங்கிற மாரிதா இருக்கு ஆமா என்னுடைய கொழந்தைக்கு வந்து ஒன் ஒன்ற வயது ஒன்ற வயசுதா ஆகுது
ஓகே ஓகே
அதனால அவுங்களுக்கு பிரச்சன கெடையாது ஆனா எனக்குதா பிரச்சன என்னோட ஆஃபீஸ் ல லீவ் குடுக்க மாட்டாங்க
ம் ம்
செகண்ட் சாட்டர்டே ஒரு நாள் தான் லீவ் இருக்கு அதோட நம்ம சண்டேவே கம்பேர் பண்ணி ரெண்டுத்தையு சேத்து எடுத்துக்கிட்டு தா போற மாரி இருக்கும் போனா
ம் ம்
இப்ப வேற நா இன்னைக்கு வேற அந்த லீவு எடுத்துட்டே ஒடம்பு சரியில்லனு சொல்லி ஆல்ரெடி இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு லீவு எடுத் ஒரு மாசத்துக்கு ரெண்டு லீவுதா அந்த ரெண்டு லீவையு எடுத்துட்டே அதனால இனிமேல் லீவு குடுப்பாங்களா அப்டிங்கறது சந்தேகோந்தா
டூ மந்த் லீவ் டூ டேஸ் லீவா
ஆமா
அப்ப நெக்ஸ்ட் மந்த்ல எடுத்துட்டு போங்க
நெக்ஸ்ட் மந்த்லதா எடுக்கலானு ஒரு ஐடியா பண்ணி வெச்சிருக்க பாப்போ அதுக்குள்ள சூழ்நிலை என்ன மாறி தே இருக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு பண்ணலான் நெனச்சா அந்த பத்து நாளைக்குள்ள எதாவது நடக்குது லீவு இப்போ இந்த ஜூலை வ லீவ் அந்த லீவு கெடையாது ஏப்ரலந்து ஜூலை வரையு லீவ் கெடையாது எதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுனா நம்ம அதுனால குடுப்பாங்க இனிமே ஆகஸ்ட்லதானே இனிமே இந்த சரஸ்வதி பூஜ ஆயுத பூஜ எல்லாமே இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அதுலதா வரு அதனால நம் இப்ப ஒன்னு பண்ண முடியாது தா அதுவரையு லீவே கெடைக்காது
ம் சரிங்க தோழி
சரி நன்றி
ம் நன்றி தோழி